ஆ
கேக்குதா சிஸ்டர் சும்மாதா சிஸ்டர் இருக்கே நீங்க என்ன பண்றீங்
நா இப்ப சாப்ட்டுட்டு இருக்கே இன்னைக்கு லீவு
ம் ஆல்ரெடி நம்ம பேசிருக்கோம்ல
ஆமா நா மறந்திருப்பீங்கனு நெனைச்சிட்டே
இல்லல்ல நீங்க வந்து ஆ எனக் நா சும்மாதா இருக்கே என்ன லஞ்சு காலைலயே டிபன் அது ஸ்பெஷல்
புரில புரியல
மார்னிங் என்ன ஸ்பெஷல் சண்டே ஸ்பெஷல் ஆ
ஆ சிக்கன் ஈரல் ரசம்
சிக்கன்
ஈரல் அ ரசம்
சிக்கன் தனியா சிக்கன் ஈரல் தனியாவா
இல்ல இல்ல சேத்தே ஈரல் மட்டும்தா
அ அப்டியே தருவாங்களா சேர் சேரி
வாங்க ம் தனியா வாங்கி கொஞ்சமா செஞ்சுக்கிறது
மார்னிங்கே ஆ மார்னிங் அப்போ
இல்ல இன்னைக்கு டைம் இல்ல
அதனால ஒரே டைமா வச்சுட்டே இப்பதா சாப்ட்டுட்டு இருக் கால சாப்பாடு ஆ அ
ம் நீங்களு தம்பியு மட்டுமா
ஆ தம்பி இன்னைக்கு ஊருக்கு போறாரு அதனால கொஞ்சோ சீக்கிரமே எந்திரிச்சிட்டு எல்லாத்தையு சமைச்சிட்டு ரெடி பண்ணி ஊருக்கு அனுப்பிட்டே அனுப்பி விட்டுட்டு சாப்பிடுறே ம் ஆ சேலம்
சேர் சேர் அப்றோ லைப்லா எப்டி போகுது
அப்டியே போது ஸ்மூத்தா
எப்டி நீங்க தனியார்க்கு போர் அடிக்காது நீங்க மட்டு எல்லாமே நீங்களே பாத்துக்கணு தேவையானது எல்லா எப்டி சமாளிக்கிறீங்க ஹலோ